ஓ
தோழி
ஆ கேக்குதுங்களா கேக்குதுங்களா
ஆ பேசலாங்களா
ஆ பேசலா பேசலா பேசலா நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே நீங்க நல்லாருக்கீங்களா
ஆ நல்லாருக்கே நல்லாருக்கே என்ன பண்ணிட்டுருக்கீங்க என்ன பண்ணிட்டிருக்கீங்க
நா சும்மா மொட்ட மாடியில உக்காந்து காத்து வாங்கிட்டிருக்கே வீட்ல எல்லாரு நல்லாருக்காங்களா தோழி
ஆ நல்லாருக்காங்க நல்லாருக்காங்க உங்க வீட்ல எல்லாரு எப்படி இருக்காங்க
எங்க வீட்லயே எல்லாரு நல்லாருக்காங்க தோழி சா சாப்பிட்டீங்களா தோழி
இல்ல இல்ல இனிமேட்டு தா சாப்பிடணு
ஆ மதிய உணவு சாப்ட்டே
ஆமாமா மதிய உணவு சாப்பிட்டே
சரி ஓகே தோழி என்ன தோழி சாப்பிட்டிங்க
மதிய வந்து பிசிபலாபாத் அந்த ரைஸ்
பிசிபலாபாத் அ ஓகே ஓகே கர்நாடக ஸ்பெஷல்ன்னு சொல்லுவாங்கல்லையா நெறைய ரீல்ஸ் எல்லா பாக்குறேனே
ஆமாமா கர்நாடகா ஸ்பெஷல்
ஆஹா நல்லாருக்குமா அது
ம் நல்லாருக்கு நல்லாருக்கு அது ஒன் பாட் ரைஸ் மாறி நல்லாருக்கும் ஒன்பாட் ரைஸ் மாறி எல்லாமே ஒரு அ பருப்பு சாத எல்லா ஒன்னா போட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறோ அதை தாளிச்சி சிட்டு திருப்பி பருப்ப மட்டு ஃபர்ஸ்ட்டு தனியா வேக விட்டுரணு வேக வச்சுட்டு அதுக்குப்புறோ அப்புறோ அதுக்கப்புறோ அந்த ரைஸு பருப்பு சேத்து தாள்சிட்டு வேக வெச்சிங்னா நல்லா இருக்கோ
அதுல எந்த காய்கறியு போட வேண்டாமா
அது தக்காளி வெறு தக்காளி பருப்பு வேணும்னா போ வேணுன்றவங்க அது மட்டு செய்வாங்க காய்கறி வேணும்னா கேரட்டு நா நாங்க வந்து வெறு தக்காளி ரைஸ் மட்டு போட்டு செய்வோ
அது எப்டின்னு சொல்லுங்க தோழி
ஃபர்ஸ்ட் வந்து க இது ம் துவரம் பருப்பு இருக்குங்க இல்லையா துவரம்பருப்ப வந்து நீங்க வந்து குக்கர்ல போட்டு ஃபர்ஸ்ட் அவிச்சி எடுத்துக்கணு ஒரு ஆஃப் பாயிலா ஆஃப் பாயிலா எடுத்துட்டு அதுக்கப்றோ அதுல வந்து தக்காளி எல்லாமே ஒன்னாவே போட்டு எடுத்துட்டு அதுக்கப்றோ ரை ஆ திருப்
என்ன எல்லாம் போடணு அதுல
தக்காளி பச்ச மொளகா
ம்
ஆ பெருங்காயம் மஞ்சள் தூள் கொஞ்சோ அத போட்டுட்டு நீங்க கொஞ்சோ அத ஆஃப் பாயிலா வேக வெச்சி எடுத்துட்டு திருப்பியு நீங்க குக்கர வெச்சி அதுல தாளிப்பெல்லா போடுவிங்க இல்லையா அதுல தாளிப்பெல்லா போட்டுட்டு ரைஸும் அந்த வேக வெச்சி எடுத்து அந்த தக்காளி பருப்பு எல்லா வேக வெச்சி எடுத்தோ இல்லையா அத எடுத் ட்டு அதுல போட்டுட்டு திருப்பியு நீங்க அத கொஞ்சோ நல்லா தண்ணி ஊத்தி வெச்சிங்கன்னா நல்லா கொலைய வர த்துக்காக அந்த ரைஸுக்கு எவ்ளோ தண்ணி வேணுமோ அவ்ளோ வெச்சீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு சவுண்டுவிட்டாலே போது நல்லா உங்களுக்கு ரெடி ஆயிடு காய் எதும் போடாம இருந்தா சப்போஸ் காயி போட்டீங்கன்னா அந்த காய நல் நல்லா எ எண்ணெயோட வதக்கி எடுத்துட்டு அக்கப்றோ நீங்க இந்த வேலய பாக்கும் அப்ப நல்லா இதுவா இருக்கு
ம் செரி தோழி எனக்கு புரியிது நா எங்க வீட்ல செஞ்சி பாக் குற தோழி அ அப்றோ தோழி இப்ப நாங்க எப்டி செய்வோ அப் அப்டின்னா நீங்க சொல்ற இந்த பிசிபெலாபாத்த அ சாதோ இருக்கு இல்லையா நாங்க எப்டி செய்வோம்னா அத வந்து பிசி பிஸிபெளாபாத்துன்னு சொல்ல மாட்டோ சாம்பாரு சாதோன்னு சொல்வோ எங்க ஊர் சைடுல இது பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மா
இல்ல இல்ல இங்க சாம்பார் சாதோன்னு சொல்லுவாங்க அது இன்னொரு பேர் அதுக்கு
அ அ நாங்க எப்டி செய்வோ எப்டின்னா துவரம்பருப்பு முன்னாடியே ஊற வெச்சிருவோ ஊற வெச்சி ட்டு துவரம்பருப்ப நல்லா ஒரு நாலு அஞ்சி விசில் வரைக்கு விடுவோ அ அந்த துவரம்பருப்பு வேக வைக்கும் போதே பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி ரெண்டு மட்டு தா சேப் போ சேத்துட்டு நல்லா வெந்ததுக்கு அப்றமா அ நாங்க விசில் போக்கிட்டு அந்த கோ பருப்ப எடுத்து நல்லா கடைவோ கடஞ்சிட்டு அதுக்கப்றௌ நமக்கு தேவையான அளவு சாதோ எடுத்துக்கோ அதாவது அரிசி எடுத்துக்கணு அரிசி பாத்தி ங்னா ஒரு கப் எடுத்துக்கறோ அப்டின்னா நம்ம ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊத்தணு இதுல பாத்தீங்கன்னா அ ஆ ஆ இதுல பாத்தீங்கன்னா நாங்க அ நமக்கு தேவையான காய்கறில்லா இருக்கு ல்லையா க அதுல வந்து நம்ம என்ன வேணாலும் போட்டுக்கலாமா
ஆமா
கேரட்டு பீன்சு உருளக்கெழங்கு கத்திரிக்காய்ப் அப்டி ஆ பட்டாணி இப்டி நமக்கு என்னென்ன காய்கறில்லா தேவப்படுதுங்ளோ எல்லாத்தையுமே போட்டுட்டு அந்த சாதத்தோடையே சேத்து நல் சாதத்த நல்லா கலந்து அதாது அந்த அரிசிய நல்லா கலஞ்சிட்டு குக்கர்ல போட்டுருனும் குக்கர்ல போட்டுட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்ரோ பாத்தீங்கன்னா நம்ம இந்த காய்கறி எல்லாத்தையுமே போட்டுருணு அதுலயே நம்ம தேவையான அளவு உப்பு போட்டுக்கோ ஆ உப்பு, மஞ்சத்தூளு கொஞ்சோண்டு கலந்த மிளகாய் தூள் இருக்கு இல்லயா
ஆமா ஆமா
அது போட்டுப்போ அ அத போட்டுட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்தோம்னா சாம்பார் சாதோ நல்லா ரெடியா இருக்கு ஆ அதுக்கு பாத்தீங்கன்னா மேல வந்து எண்ணெ ஊத் அதாது நெய் ஊத்துவோ தேவையான அளவு
ஆமா நெய்யி மேல ஊத்தனும்னா நல்லா இருக்கு
ஆமா ஆ தாலிப்பு சொல்றதுக்கு மறந்துட்டே பாருங்க தாளிப்பு பாத்தீங்கன்னா அந்த ர சாதம் போட்டதுக்கு அப்ரோ காய்கறி எல்லாம் போட்ரு போடுறோ இல்லையா ஒரு கொதி வந்ததுக்கு அப்றமா ஆமா ஒரு கொதி வந்ததுக்கு அப்றமா ஒரு வானல்ல நம்ம எண்ணெ ஊத்திட்டு கடுகு, சீரகோ அ ரெண்டே ரெண்டு பட் பட்ட மெளகா காஞ்ச மெளகானு சொல்லுவோ இல்லையா அந்த பட்ட மெளகா தேவையான அளவு பெருங்காயம்
ம்
அப்புறம் பாத்தீங்கன்னா கருவப்பில அதுல பாத்தீங்கன்னா
பெருங்காயோ அத எல்லாமே வந்து பருப்போடவே போட்டுருவோ
ம் அதுல பாத்தீங்ன்னா
அதனுடைய கேஸ்ட்ரிகிக்கோட இது வந்து கொஞ்சொ நமக்கு இதுவாக இருக்குன்றதுனால அப்டி போட்டு
அப்பிடியா நான் வந்து பெருங்காயோ அவ்ளோதா வாசோ இருக்காது அப்டின்னு சொல்லிட்டு நா அப்டி தாளிக்கும் போது சேத்துக்கிறது
ம் ஆக்சுவலா தொவரம் பருப்பு வந்து ஒரு சிலர் இப்ப வந்து கேஸ்ட்ரிக்னால ஆகாது இல்லையா
உ ஹீம்
அதனால என்ன பண்ணுவோ நாங்க இத போ எப்ப பருப்பு வேகவிக்கும் போது அத போட்டுருவோ
ம்
நல்லா இருக்கு அப்டிங்குரதுனால ம் இப்ப இந்த இரவு எண்ண டின்னர்
இப்ப டின்னர் பாத்தீங்கன்னா எங்க மாமியார் கிட்ட தா கேக்கணு ஏன்னா அவங்கதா சமையல்லா செய்வாங்க.
ஓ நீங்க புதுசா மேரேஜ் ஆனவங்ளோ
புதுசா மேரஜ் இல்ல நா வந்து வேற வேல பாக் கறே எனக்கு இது அலுவலக பணி இருக்கு அது பாத் பாத்தீங்கன்னா ஆமா காலையில ஒம்பது மணில இருந்து இரவு எட்டு மணி வரைக்குமே எனக்கு வேல இருக்கு எடையில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மணி நேரோ பிரேக் தருவாங்க அதுல போயிட்டு சாப்டுட்டு ஆ தூங்கிடுவே திருப்பியு மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இரவு எட்டு ஒன்பது மணி வரைக்குமே இருக்கு
உங்களோட ஒர்க் எந்த மாரி ஒர்க் சிஸ்டம் ஒர்க்கா
அ சிஸ்டம் ஒர்க்கு கெடையாது டெலிகாலிங் ஒர்க்கு மாதிரி ஃபோன் பேசுற வேல தா
ஓகே ஓகே ஓகே ஓகே ஓகே புரியுது புரியுது
ஆ ஆ முடிச்சு அதுக்கப்றோ எடையில எங்க நேரோ இருக்கு இருக்கு அதனால அவங்களே செஞ்சிருவாங்க ஆ நா இவங்க வந்து வெளியில போயிட் டாங்க வயலுக்கு அந்த மாதிரி எங்காவ போயிட்டாங்கன்னா நா காலையிலயே ஒன்பது மணிக்கு குள்ளேயே எல்லா வேலையுமே முடிச்சடுவே முடிச்சுட்டு என்னோட வேலையில உட்காந்துடுவே மதிய சாப்பாடு கால சாப்பாடு எல்லாமே சேத்து செஞ்சுடுவே காலையிலயே அப்றோ பாத்தீங்கன்னா வீடு எல்லா பெரிக்கிட்டு துணி எல்லா துவைச்சிட்டு வாஷிங் மிஷின் எல்லா நா துணி துவைக்க க்க மாட்டே எனக்கு பிடிக்காது அதுல துணி துவைக்கிறதே அதனால கையாலயே துணி துவச்சிடுவே அ போர்வ இந்த மாதிரி ஏதாவது பெரிய இதுவா இருந்தா மட்டுதா வாஷிங் மிஷினில்ல போட்றது மத்தபடி இதுக்கே நமக்கு டைம் கரெக்ட் க்கு ஆமா எனக்கு சண்டே லீவ் பாத்தீங்கன்னா வேல இருக்கு அதனால ஆமா சாட்டேர்டேவு உண்டு சண்டேவு உண்டு அதில பாத்தீங்கன்னா டார்கெட் இருக்கு கெடையாது இதுல பாத்தீங்கன்னா நமக்கு டார்கெட் இருக்கு வீக் ஆஃப் கெடையாது ஃபெஸ்டிவல் லீவ் எது லீவ் வந்து நம்ம எடுத்துக்கணும்னு கெடையாது யார்கிட்டயு இன்ஃபார்ம் பண்ணணும்னு கெடையாது இது பாத்தீங்கன்னா எப்டி சொல்றது அ டார்கெட் கொடுப்பாங்க நீங்க இந்த மாசத்துக்குள்ள நீங்க எத்தன கால் பேசிருக்கணு அப்டின்னு அதுக்கு ஏத்த மாரி நம்ம அட்ஜஸ் பண்ணி இப்ப மாச பர்ஸ்ட்லயே பாத்தீங்கா கொஞ்சோ நெறைய கால் பேசி வச்சுட்டோம்னா போக போக நம்ம ஒரு நாள் கூட நம்ம ஆ ஆமா நா பாத்தீங்கன்னா எப்போமே மந்த்லி எண்டல மட்டுதா ஃப்ரீயா இருப்பே ஆ அதாவது இருவத்தி ஆறு இருவத்தி ஏழு இருவத்தி எட்டு இந்த தேதிக்கு மேலதா நா எப்பவுமே ஃப்ரீயா இருக்க இப்ப ஏன்னா அதுக்குள்ளயே நா முடிச்சுருவே உக்காந்து கால் பேசி பேசி முடிச்சிருவே முடிச்சட்டு அதுக்கப்பறோ நா ரெஸ்டு எடுத்து இப்ப எடையில ஏதாவது ஃபங்க்ஷன் அப்டினா கூட நா போயிடுவே நம்ம யாருகிட்டயு இன்ஃபார்ம் பண்ணணு
இன்ஃபார்ம் பண்ணணும் லா இல்ல ம் ம் ம் இது எப்டி ஃபுல் டைம் ஜாபா தா பண்ணிட்டு இருக்கீங்க ஃபுல் டைம்
நா ஃபுல் டைமா எடுத்து பண்ணிட்டு இருக்கே பார்ட் டைமா பண்றவங்களு இருக்காங்க இது பாத்தீங்கன்னா மூணு மணி நேரோ வேல பாத் அதா சொல்றனே இது வந்து கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம கால் பண்ணி பேசணு
ம் இப்ப நீங்க கஷ்டமர் கிட்ட கால் பண்ணி பேசறதுன்னா ஏதாவது லோன்ஸ்
சேல்ஸ் கெடையாது இல்ல இல்ல லோன்ஸ் கெடையாது சேல் கெடையாது இது பாத்தீங்கன்னா நம்ம சிம் எல்லா யூஸ் பண்ணோ இல்லையா
ஆமா
அது சம்மந்தமான வேலை இப்ப நமக்கு ரீசார்ஜ்லா முடிஞ்சிருச்சு அப்டின்னா நம்ம கால் பண்ணி சொல்லுவோ இல்லையா கால் பண்ணுவாங்கல நம்ம கம்பூட்டர் வாய்ஸ் வருல்ல இப்ப பாத்திங்கனா நாங்க எங்களோட கம்பெனில இருந்து நாங்களே கால் பண்ணுவோ கால் பண்ணி இதே மாரி முடிஞ்சிருச்சு பண்ணிக்கோங்க அப்டின்னு
ஓ நீங்களே அவங்களோட நம்பர்ஸ எடுத் து உங்களோடைய அதுவு முடிஞ்சிச்சு ரீசார்ஜ் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லுவிங்ளா அப்ப உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் லிஸ்ட் வந்து யார் குடுப்பாங்க
எல்லாமே கம்பெனியே குடுத்துருவாங்க
ஓகே ஓகே அப்ப ஒன் மன்த்ல எவ்ளோ டார்கெட் குடுப் பாங்க உங்களுக்கு எவ்ளோ கஸ்டமர் கிட்ட நீங்க பேசணுன்ற நம்பர்ஸு
நா வந்து ஆயிரத்தைநூறு கஸ்டமர்ட்ட பேசனு
ம்
ஒரு மாசத்துல அப்டின்னா நம்ம ஒரு நாளைக்கு அம்பது பேர்ட்ட பேசனு வந்து இப்ப மாச ஃபர்ஸ்ட்லே பாத்திங்கன்னா ஆமா டைம் முடிய போது வேற ஒரு கால்ல பாப்போ
சி எவ்ளோ எம்ப்ளாய் எவ்ளோ மெம்பர்ஸ் கிட்ட பேசிருக்கன்றத அப்டேட் பண்ணுவிங்ளோ
டைம் வந்து முடிஞ்சிருச்சி நா அடுத்த கால் பண்ற
செரி ஓகே ஓகே